வணக்கம் சொல்லுங்க
என்ன பண்றீங்க
சும்மா இருக்கே நீங்க
நானும் சும்மாதா இருக்கே
ம் ஏ நீங்க சும்மா இருக்கீங்க
வேற வேல இல்லியே அதனாலதா
சேரி சேரி
நீங்க
நா இப்பல்லா வேலைக்கு போயிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கே
எந்த வேலைக்கு போனீங்க
எ பக்கத்துல டெக்ஸ்கு
புரில
இதுவா
ம்
அத்தொர் ஒர்க்
அது ஒரு ஒர்க்கா
எங்க ஒர்க்கு எப்டின்னா எ மாமியார் வந்து கேட்டுச்சின்னா ஒர்க் பண்வ நாங்க சோ அவங்க கூட சும்மா பொழுது போனா புடிப் ட்டு வருவே
ஆ ஆ ஓகே
ம் ஆ அவங்க தனியா போனாங் க அதனால நானு சும்மா
டெக்ஸ்டைல்சா
ம்
ஆ துணிக்கட வெச்சிருக்கீங்களோ
இல்ல ஒர்க் பண்றாங்க அவங்க
ஆ ஆ ஓ அதனால சும்மா கம்பெனிக்கா அவங்க கூட
ம் சும்மா போயிட்டு பாத்துட்டு் அப்டியே உக்காங்து இருந்துட்டு வருவ
ம் ம் ம் காஸ்லா தருவாங்ளா இதுக்கு போனா
வீட்ல யாரு தரமாடாங்க சும்மா போயிட்டு வருவ
அப் அப்பா எங்கது ட்ரெஸ் எல்லா போட்டு பாப்பீங்க
அப்டியெல்லாம் பண்ண மாட்ட தப்புல்ல
ஏ
அப்டி பண்ண கூடாது தப்பு
ஓ வாங்குனாதா போட்டு பாக்கனு இல்ல
யா அஃப் கோர்ஸ்
ஓக்கே அவ வந்துகிறா போல் இருக்கு
சொன்னாஸ்
வேற என்ன பத்தி பேசுலா
உனக்கு ரொம்ப புடுச்ச சாங்க எது
எனக்கு அமுதே கண்ணழுதிட துணை இல்லையே அந்த பாட்டு
என்ன பாட்டுன்டு பாடு
ஆ
இன்ன பாட்டு
ம் அந்த ஹாய் நானால வருல்ல
இன்ன பாட்டொரு
அ -அ- அமுதே கண்ணழுதிட துளையில்லையே இனிமேல் கண் ஆ அப்ப தெரிதுல்லா ப்ப ஏ அப்பிடி சொல்ற
கிங்குட்டு வாபா சந்தோஷமா இருக்ககாதா
ஆஹா ஏ வாய்க்கிண்டிவுட்டு பாக்குத்துக்கு உனக்கு அவ்ளோ சந்தோஷமோ
தெரியல கொஞ்சோ சோஷ
ச்சி அந்த பாட்ட பாடு அப்போ
எனக்கு பாட தெரியாது
அப்பிடிங்களா நல்லது
ம்ம்
ரொம்போ ரொம்போ நல்ல
இது அத அதர்வா ஒரு மூவி‌ல நடிச்சி சே அந்த ஒரு சாங் வரு அந்த சா ஆம் எனக்கு ரொம்ப புடிக்கு
தெர்லயே என்னா பாட்டுன்ட்டு
அதுவா த்து வரே இல்ல வேண்டா இரு மறந்துட்டே இப்ப கூட ஞாபக் ப்போ வந்துச்சா நீ பேசவு மறந்துடுச்சி
நா பேசுனொன்னே மன்னிச் அப்போ அப்போ பாடு பாடு யோசி அப்பிடி யோசி
சிட்டு சிட்ட இரு வரே யோசி சொல்றே தால் அப்பிடின்னுவரு அந்த ஸ் அவங்க லைன் நடசல
காலா
ஆ வச்சுக்கோங்க
என்ன பாட்டு தெர்லயே ம் பாட்டு என்ன பாட்டுன் தெரில
இதுக்கு மேல எப்ப ஃப்ரீயா இருப்ப? ம் ஹலோ இதுக்கு மேல எப் ப ஃப்ரீ
தெர்ல எப் ப ஃப்ரீயோ அப்ப கால் பண்றே
த்து மணிகு மேல
நோ நோ நொ நொ நொ நோ
பத்து மணிக்குள்ள தானா
ஆமாமாமா இரு இரு
சொல் சொல் சொல்லு
கண்கள் நீயே அப்டின் ஒரு சாங் கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ துறும்பில் நீ வண்ணம் நீ
ஆ ஃபைனான்ஸு வேணா
ஊனும் நீ நீ உயிரில் நீ பலநாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள்
உஹம்
தீர்த்தாயே எனையே பிழிந்து உனை நான் எடுத்தே நான் தானே வேறி ல்லை முக கம் வெள்ளைத்தாள் அதில் முத் தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே இதழ் எச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள் நீ கண்ணே
ஆ செம செம
நல்லால்லயா
நல்லா இருக்குது நல்லா இப்போ
அது எனக்கு எப்டி சொல்ல ரொம்ப ஃபோன் கிட்ட இருக்குறதுனால தொண்ட வேற கெட் அதனால உனக்கு அப்டி கேக்குது ஆல்ரெடி எனக்கு த்ரோட் பெய்ன் ஹம்
அதே என்மோ ஆயிர மாதிரி இருக்குது லாஸ்ட்ல இருந்த வெளிச்சு வெளிச்சு விடுறது
அது அந்த சாங் கூட அவளக்கு திரோட் பேனாக தா இருந்தது ரொம்ப த்ரோட் பெய்பீனா இருக்கு என்னோட இன்னொரு ஃபேவரட் சாங் இருக்கு ரொம்ப ரொம்ப
அந்த சா என்னா பாட் பாடு
ஆ அது நல்லா இருக்காது அதான் பிரச்சனையே ரொம்ப பழ சாங்
பரவால்ல பாடு
ஆ இ
பாடு பாடு லிபிக்ஸ் எடுத்து பாக்குறுயா
இல்ல அப்டிலா பாக்க மாட்டேங்க ஞாபக வந்தாதா சொல்லுவே
அப்டியா அதுதா சும்மா இருக்கரல்ல பாட்டு கேட்டு கேட்டு கேட்டு அப்டியே காதுலயே நிக்குது போல
ஆ இல்ல முன்னாடி ரொம்ப சாங்ஸ் கேப்பே சாங் அடிக்ட் ரொம்ப பயங்கரமா சாங்ஸ் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பே
ஆ
என்னோட அம்மா வீட்ல இருக்கிறப்போ என் ஹஸ்பண்ட் லவ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கு அப்றம் அப்றம் நெறய சவுன்ஸ் கேட்டுட்டே இருக்கு
ஆ அது ரொம்ப நல்லதுதா
உம்
இந்த கால் பேசி டு சாப்ட்டு
உம்
ஃப்ரீயா இருந்தா பண்ணு
நா தோச சுட போறே நீ
நா தோச சாப்ட போறே
செரி போயீட்டு வா டாட்டா
இரு இரு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷோ பேசிட்டு போ
ம்
ஏய் அதுதான் உண் புடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க ஃபேவரைட்
நீயும் நான் சேர்ந்தே செல்லும் விஜய் தளபதி இன்னொரு சாங் வந்து நல்ல சாங் நீ என்ன நல்லா டைம் பாஸ் பண்ணி விளையாடிட்டு இருக் அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது ம்
பாடு பாடு பாடு
நல்லாதான் பாடுன ம் செரி செரி டிஸ்டர்ப் பண்ணல பாடு
வேணா பாடவே இல்ல நான் போயிட்டு வாறேன் எனக்கு வேலை கடக்
ஏ இரு இரு கட் பண்ணாத ஒரு நாலு நிமிஷம் பேசிட்டு போ நாலு நிமிஷம் பேச முடியாதா அதுக்கு பாடி தொல
ம் தோழர்
பாடு கொஞ்ச நேரம் பாடு
நீயும் நானும் சேர்ந் தே செல்லும் நேரமே நீளம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே போக போக ஏனோ
இப்டி பண்ணாத நான் நல்லா படிச்சிருக்கோம் கொரியர் வேலை இருக்குது நாங்க
போகும் பூக்கள் தூரம் கொஞ்சம் தூருமே என் அச்சம் ஆசை எல் லாம் தள்ளி போகட்டும் எந்தன் இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட் டும் ஹா
உ
ராப்பகல் இரவு
உம்
நீ கலர் நிலவு எந்தையும் மழையில் உன் குரல் அழகு நீ போதுமே இந்த பிறவியை கலந்திட நீ வேண்டுமே
ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே
அ டைம் ஆ என்ன
நல்லார்க்கு நல்லார்க்கு நல்லா இருக்கு
நீ வந்து பாட்டு நல்லா இருக்கணு சொல்லாத மாரியே எனக்கு ஒரு ஃப் ஃபீலிங்ஸ் நீவந்து ரிடிக்ஸ லைக் பண்றியோன்னு எனக்கு ஒரு தாட் நா போயிட்டு வாரே
ஆஹா இல்லல்ல லிரிக்ஸ் லிரிக்ஸோட உனோட பாட்டு நல்லா இருக்கு நீ பாடுற பாட்டு நல்லா இருக்கு
ஹஹ்ஹ ஹஹ்ஹஹே புழுகாரடா பொய் சொல்லாதடா
உண்மயதாப்பா
பிராமிசா மதர் பிராமிசா
பிராமிசா இல்லனா நா பாடுன்னு சொல்லிருப்பேன்ணா நல்லா இல்லணா
பரவால்ல நீ டைம் பாஸ் ஆவனும்னா நீ பாட சொல்லுவ நீ யாரு பைதியோ
அப்டியெல்லா கிடயாது இப்போ நீ அப்டி நெனசின்னா நம்ம ஒண்ணு பண்ண முடியாது
சேரி சேரி பாய்-பாய்-பாய் நா போய்ட்டுவறே டாடா
அவ இருரு த ஒரு நிமிஷோ பேச முடியாதா
போடா
சேரி இப்போ எப்பிடி சொல்றது ம் ஆ ம் வடர்றே வாழ்த்துக்கள் உ ம்ம் பாட்டுக்கு
ம்
இப்போ உ உன்ன வந்து நா எப்பிடி கூப்புறது வாங்க போங்க அப்பிடி கூப்பர்த்தா வா போன்றது கூப்புட்டா
அக்கானு கூப்புடு மரியாதயா கூப்புடு
நீ ஏ வயசு உனுக்கு நா எப்பிடி உன்ன மரியாதயா கூப்புடுவே
ச அப்ப தங்கச்சினு சொல்லு
தங்கச்சின்லா சொல்லமாட்டே அக்காவு சொல்லமாட்டே சே வாங்க போங்க சொல்லுட்டுமா
ஆ சேரி அப்பியே கூப்புடு
வாங்க சாப்ட்டிங்ளா
சி போடா பைத்திங்ளா
அப்ப நீ மட்டு என்ன போடன்ரா நா உப்ப ந உன்ன கூப்புறது